மாமிகிட்ட பேசுனான் இருக்கே
சரி பேச்கோ
ட்ரை பண்ணி பாத்துலா அப்டின்னு பட் அவங்க எப்டி ஃபீயா இருப்பாங்கா இல்லயான் தெரில
அது மட்டு இல்லாம அமௌண்ட் விஷியோ வேற அவங்க ஒவ்வொரு வாட்டியு ஒவ்வொரு மாரி இருப்பாங்க
ஆ அதுவு கரெக்டு தா சிலது அவங்க இஷ் நம்ம ஆனா இன்ஃபாம் பண்ணும் ஆ டூ டேஸ் தானே இருக்கு அதனால பாக்லா சரி
கஹனிய அவட்ட பெய் பேச்ணுனு நெனைக்கிறியா
இல்ல இல்ல நோ நோ அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் அவங்களு அலோவ் பண்ண மாட்டாங்க
ஆமா
அதுனால தெரில பாப் அப்புறோ நீ கால்லயே கண்டிப்பா தொட்டத்துக்கு போய் பாக்கணு எப்டி எனக்குனூவா போட்டு வச்சிருக்கே வெள்ளறிது எப்டிவா தெரிஞ்சிக்குனு
ஆ
பாத்துட்டு காலையில ஒருக்கா அம்மாக்கு ட்ரைனிங் குடுக்கணு ட்ரைனிங் குடுத்துடு எப்டி வண்டி ஓட்றாங்க அதுக்கு ட்ரரைனிங் குக்குறக்கு அக்கா ஒரு ஐடியாஸ் குடுத்தாங்க என்னன்னா இப்போ நா காலத்துக்கி மேல வைக்க கஷ்டப்படுறாங்கன் சொல்லிருந்தல நா வந்து சரி அத வச்சுட்டா போது நா அத ஃபோக்கஸ் எர்னி அவங்களு வச்சுட்டாங்க இப்போ ஓகே அது பிரச்சன இல்ல ஆனா பிரேக் புடிச்சு நிக்குறதுல ப்ராப்ளமா இருக்கா
நா அது நான் நா எல்லோருமே சொல்லிகிட்ருக்கு நானு சொன்னே உங்க பாஸு சொன்னாங்க எல்லாரு சொன்னாங்க
பாஸ் எங்கிட்ட சொல்லிலயே
பாஸ் மாமி மாமின்னு சொன்னாங்க மாமிஸ் கிட்டாயிரும் தள்ளிரும் ஆக்ஸ்டேட்டர விட்டுட்டு ஸ்லோவ ஆக்கி விட்டு அதுக்கப்புற இது பண்ணுங்க டயர் தேயிற அளவுக்கு ஸ்கிட்டாகுற அளவுக்கு பிரேக் பிடிக்கிறீங்க ஸ்கிட்டாயிரு சொன்னாங்க
அப்டியா அது நா வந்து டிஸ்டன்ஸ்ல தள்ளினா அதுனால நா அது நாள
அ நல்ல தெரிஞ்சிருக்காதா இருக்கு
ட்ரைனிங் வந்து இப்டி குடுக்க கூடாது ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சு நிப்பாட்டி கால வைக்கிறதுக்கு குடு ட்ரைனிங் கால மேல் தூக்கி வச்சு கொஞ்சோ இதுல வந்து ரோடுல எப்டி ருன்னா ஒரு கொஞ்சோ ஒரு கொஞ்சோ டிஸ்டன்ஸ்கு அப்புற ஒரு ரெட் லைன் அப்புறம் கொஞ்ச டிஸ்டன்ஸக்கு அப்புறம் ஒரு ரெட் லைன் ஆமா ஒரு ரெட் லைன் அந்த மாதிரி இருக்கு இது ஸ்டோன்ஸ் தான மத்தது எல்லாம் சிமெண்ட் கலர்ல போட்டு
ன்னு ரெட் இல்லைனா எப்டி பெயிண்ட் வச்சு வரைஞ்சு வச்சருக்கங்களோ
இல்ல இல்ல ரெண்டு ஸ்டோன் மிக்ஸு சிமெண்ட் ஸ்டோனு
ஆ சேரி சேரி அதனால அந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து ரெட் லைன் மாரி
ஆ அப்டி ஒரு இ இது இருக்கு ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஏரியாக்கு அப்புறம் அப்டி இருக்கு அப்போ அதுலேருந்து மெதுவா ஆக்சிலேட்டர் திரு மே அதுல வந்து நிப்பாட்ட பிரேக் புடிச்சி கால கிழ வைக்கணும் அப்டிமே துவ திருப்பி மறுபடி அதுல நிப்பாட்டணு ஒரு அஞ்சு லைன் ருக்கு நனைக்கிறேன்
ஆ
அப்டி மெது மெதுவா அந்த பிராக்டிஸ்கு அவுங்களுக்கு வந்து கரெக்ட் ட்டா இருக் இப்டி புடிச்சி இப்டி திருக்குனா இப்டி போகு அப்புற நம்ம பேசி கா இப்டி நிக்கு அப்படிங்கறது ஒரு பிராக்டிஸ்காக அப்டி நாளைக் கால்ல பிராக்டிஸ் பண்ணலான் இருக்கே
ஆ செரி
இன்னொரு இடியா வேற இருக் இப்பவே டைம் ஆயிடுச்சு காலைல ஒரு ஆ அஞ்சு மணிக்கு ஆறு மணி ஏழு மணிக்காவது எந்திரிச்சிருலா எந்திச்சிட்டு அதுக்கப்புற தோட்டத்துக்கு பேய் பாத்துட்டு ஒரு வாக்கிங் மாரி ஃபை டு சிக்ஸ் சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக்
எந்திச்சி
என்சி போய் தோட்டத்த பாக்கலா பாத்துட்டு கால்ல ரொம்ப வெயில் ருக்காதா அப்பா அம்மாக்கு கொஞ்ச ட்ரைனிங் குடுக்கலா காலைல எந்திரிக்கலானு ஒரு ஐடியா ஆனா நம்ம இப்டி நென
த்து மணிக்குதா அதா உங்ளுக்கு ஆறு மணி பாரு
ம் மாமி வீட்டுக்கு போயிந்தோல்லா அப்போ நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் பாக்க போலா கன்னியாகுமரியில அப்டின்னு ஒரு ஐடியால நா அப்போ அன்னைக்கு முந்தின நாள் கூட நா எந்திஸ்ட்டே நம்ம போ வேண்டா அன்னைக்கு அப்டின்னு நெனச்சே ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா கோயில்ல இருக்கணுங்குறனால காலையிலே போயிட்டு வந்தா ஒரே அழச்சல் நம்மளுக்கு டயர்ட் ஆயிரு அப்டின்னு சொல்லிட்டு போ வேண்டான்னு அன்னைக்கே அதுக்கடுத்த நாள் எந்திக்கலானு நெனச்சா வெயில வந்து பாக்கணுன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்ல கூட என்னால எந்திரிக்க முடியி
ஆமா என்ன பண்றது ஏன்னா நம்ம நைட்டு ரொம்ப கன்ஃபார்ம் ஆவலேல வீட்டுக்கு போய் வெடிச்சிருமோ அப்டின்னு நெனச்சிட்டுருந்தோ
ம்
ஆனா நம்ம எதிர்பாக்காத மாரில்ல அது போச்சி
ஆமா அதுனால எனக்கு அது வந்து ரொம்ப
இனி எப்டியுமே பால் கைப்புக்கு போ முடிய போக்கூடாதுனு யாரு சொல்ல முடியாது ஏன் இனி கோயில் பங்க்ஷ ஃபங்ஷனுக்கு கூப்டா கூட போகூாதுனு சொல்ல முடியாது ஆனா கோயில் ஃபங்ஷனுக்கு தா ஒரு செரன கூப்ட மாட்டாங்க நா நெனக்கி
ஏ தம்மீன் பீரியடு எக்ஸாம் பீரியடு நா என்ன பண்றது ஆனா இப்ப வேண்டா ஆமா ஸ்லோவாவே ஆமா ஸ்லோவாவே மூவ் பண்ணிக்கலா
ருப்பமே இல்லடி எனக்கு அங்க போயிட்டு வர்றதே ஒரு பெரிய டெஸ்டினி மாரி அது நடந்துச்சு அவ்ளோதா ஆஹ் எப் எப்ப இந்த யு இவழுகலெலா உள்ள வந்து இந்த மாரியான விஷயங்களா நடக்க ஆரமிச்சுசோ அப்பவே எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போணுகிற ஆ ச எல்லா போச்சு
உம் அதனால
பண்ணுவே எல்லா வெளிய இருந்து பண்ணுவே உள்ள போய் பழையபடி
நெக்ஸ்ட்டு போறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு நெக்ஸ்ட்டு போறதுக்குள்ள
நம்ம கோயில்லலா நம்மள சொல்ல முடியாதுப்பா அவிய கோயில்தா எனா நெறைய விஷயங்கள் நடந்து போ ச்சு அது அதனால அந்த வலியினால என்னால் விழுந்ததை நம்ம கோயில் என்று சொல்ல முடியாது
நியர்லி எனக்கு தெரிஞ்சி து செவன் இயர்ஸ் நா வந்து இது பண்ணிட்டு இருக்கே இப்போ டூ இயர்ஸ்தா நை தூக்கிட்ருக்கே இப்ப இந்த எக்ஸாம் இத எப்டியாது இந்த டைம் கிளியர் பண்ணிட்டு கிளியர் பண்ண ரிசல்ட் அன்னைக்கு டேரெக்ட்டா அங்க போய் நின்னு சொல்லணு இது எப்டி ட்ரீமோ அன்னைக்கி போய் வீடியோ கால் போட்டு அவுங்கள எப்டி பதற வச்சது ஒரு ட்ரீமோ அதே மாரி இது ஒரு ட்ரீம்மு இருக்கு இதுவு சீக்கிரமா நடக்கும்னு நம்புறே ஓகேங்க
ஆனா நா ஓன்ட்ட சொல்லனு நெனைச்சேன்டி அந்த வீடியோ கால்ல நீ என்ன கழட்டி விட்டுட்டேல உன்ன மட்டுந்தான ஃபோக்கஸ் பண்ணி காமிச்ச சரியான கள்ளி நீ பொய் சொல்லாத ஒன்ன மட்டுந் தான நீ காம்ச்ச
இல்லடி எனக்கு வேற கை கால் ஒண்ண பொருட்படுத்தவே இல்லேங்கறத இல்ல அந்த டைம்ல நா பண்ணே எனக்கா பண்ணு வீ
பண்ணனா ஒன்ன மட்டு வச்சு பண்ண நானு கிட்டருக்கே நானு பேசுறே என்ன காட்டவே இல்ல
ஒரு மென்டாலிட்டி இருக்குல இங்க பாரு நா கால் பண்றே எனக் கு கை ஆடுது காலாடுது
என்ன மென்டாலிட்டியாவுருக்கடே நா எட்டி பாத்தேடே அப்பவு நீ வந்து ஒன்ன மட் டுமே காம்ச்சேயேடே சே எனக்கு அப்ப மனசு வலிச்சு போச்சு
சொல்லிருக்கலாலா நா மைண்ட் செட்
அவுங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அவுங்க சர்பிரைஸ் பண்ணணுங்கிறதுலேயே இருக்காங்க கூட ஒருத்தி வந்
அம் அப்டி இல்லடி எனக்கு வந்து நா வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணுனே ந நெனக்கல கோயிலருக்க சு இது பண்ணி காமிக்கணு தா நெனச்சே அப்போ நா டக் குனு தெரிஞ்சேனே
ஆனா பரவால ஸ்க்ரீன் யாவது கண்ணுக்கு காமிச்ச அதுனால தா அவுங்க ஃபோன தூக்கி போட்டு அட் டிச்சு பொறண்டு ஓடி வந்தது கண் கொண்டு பாக்க முடிஞ்சிது
ஏ நா கீழ தான வச்சிருந்தே நா என்ன இப்டி ஃபோக்கஸ் பண்ணலங்க முன்னாடி கீழ இப்டி நேரா தான் வானத்த பாத்துதா வச்சிருந்தே வானத்த பாத்து வச்சிருந்தப்போ நா அதுல விசிபில்லானே அந்த ஸ்கிரீல அப்போ நா அது எனக்கு தெரிஞ்சிச்சு நா விசி ஆனா எனக்கு கை கால் எல்லா ஆடுச்சு அப்பறோ சேரின்னு சொல்லிட்டு
நீ ஏய் அப்டின்னு சொல்லி ஒரு சவுண்ட் போட்டு ஃபோன வீசிட்டு வந்தாங்க பாக்கணுவே
அடுத்தால ரெண்டாவது இப்டி லைட்டா இப்டி திருப்ணோனோ அவுங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிருக்கு நா நெனச்சே கோபுரே தெரியுனு நெனச்சே ஆனா அவுங்களு க்கு கேட்டு தெரிஞ்சுக்கு அவுங்க கேட்டு தெரிஞ்சோனே அவுங்க ஷாக்காயிருக்காங்க அந்த ஷாக்கிங்க தான நாங்க நோட் பண்ணிட்டுருந்தே ஷாக்
ஆமா நானு அது பாத்தே அது ஸ்கிரீன் எனக்கா ஸ்கிரீன் எனக்கு காம்ச்சா இருந்தன நா அத பாத்தே எப்டி தெரிச்சுட்டு ஏய் அப்டிங்கிற ஒரு சவுண்ட் குடுத்துட்டு வந்து ஏ உள்ள வாங்க உள்ள வாங்க யாராது பாத்துருவாங் பாத் துரும்போத உள்ள வாங்கோ உள்ள வாங்கோ
அயோ இதெல்லா பயங்கர அப்பினஸ் சோ வாழ்நாள்ளே ரெண்டு பேரு இப்போங் கூட பேசுறப்போ அப்டி கண்ணு முன்னாடி இருக்கு ரெண்டு பேர் ரியாகஷனு பேசறப் கண் முன்னாடி அப்டியே இருக்கு அந்த ஷன்
ஆமா சாக்லேட் யாருக் வாங்கி குடுத்தா நந்தினினி வாங்கி குடுத்தா அந்த சாலினிக்கு பின்னாடி ஒரு அண்ணி போடுறதுக்கு ஒருத்தி க்கி வலிக்குது பாரு ஒரு வலி எம்மா சால்னினிதா சொன்னா
அப்டியா ஃபஸ்ட் ஷாலினிந்தான
நந்தினின் சொன்னா அப்பறந்தா அவங்க சத்தம் போட்டிருப்பாங்க போல அது நந்தினி அண்ணின் மாறுச்சு அடுத்தல ஷாலினி அண்ணின் சொல்ல வைக்கதுக்கு என்ன பாடா இருக்குப்பா ஷாலினியா
அதோட என்னொரு ரியாக்ஷன் நீ கேப்சர் பண்ணியா லாலிபப்புக்கு என்னது லாலிபப்பா எங் கண்ல காமிக்கவே இல்ல அப்ப நா உண்மையிலே அவ கண்ல காமிக்கல போலே
பாவி இந்தளவுக்கு சாக்லேட்ட என்னடா பேசிஜ்
அப் திக்கல்லன் நெனைச்சு நானு ஒரு டயோ அயோ பையன ஏமாத்திட்டாங்க போலயே அப்டின் நெனச் கா இவே சொல்லி குடுத்துட்டாளே அப்டின் நெனச்சே அதுக்கப்பறோ பாத்தா அவெ வாங்கி சாப் ட்டு அத மறந்துட்டு இப்டி ஒரு ரியாக்ஷன் அவன் சாக்லேட்டுக்கு எப்டி ரியாக்ஷன் அப்ப பாத்துக்கோ சாக்லேட் மேல உள்ள அடிக்ட்ட
என்ன பண்றதுக்கு எல்லாரு அப்டிதா இருக்கீங்க
ஏங்க நானே இவ்ளோ நாள் ஸ்வீட் ஸ்வீட் வந்து
நீ இன்னைக்கு இன்னோனு பாத்தியா நா எப்டிடா இவ கார்ல இருந்துட்டு தூங்குறா தூங்குறன் பாத்த இவக சேர் ல ஏறிட்டு தூங்குறா நீ இன்னைக்கு அத கவனிச்சியா லைட்டா அதுல கால வச்சு இங்க தூங்கி எப்டிதானோ தெரியல
அது வந்து கேர்ள் பேபியோட மகிமை இப்டிதா இருக்கு
கேர்ள் பேபியோட மகிம இல்ல தெறம எப்டி வேணு இங்க கால நுனியில வச் சுட்டு அங்க தொங்கணுனா எவ்ளோ பவர் வேணு
ஏன்னா ஃப்ரன்ட்ல இருக்கோவ்ங்க மேல உள்ள தைரியொ நம்ம அப்பா வந்து நம்மள வந்து விட்ற மாட்டாங்க நம்ம சரிஞ்சா கூட நம்மள புடிச்சிரு ஆ நம்மள புடிச்சிருவாங்க அப்படிங்கற தைரியொ வேற ஒன்னுல்ல அது பாண்டிங் அப்டிதா இருக்கு எப்டில்லா பாக்
கொஞ்சொ வைத்தரிச்சிலதா இருந்துச்சு இன்னைக்கு
நா பாக்லல்ல எனக்கு நா ஒர்க்கு வந்து ஹெவியா இருந்தனால நா
எப் ப்பந் தெரியுமா வயித்தெரிச்சலா இருந்துச்சு அவ ஷால்னின்னு கூப்ட்டுட்டு போய் அவ வாயலேருந்து இந்த சக்க பழத்த வாங்குனா
ஒ ச்சே இந்த சீன மிஸ் பண்ட்டனே
எவ்ளோ கொழுப்பு பாத்தியா அவளுக்கு
ஆ அதே மாரி இப்போ இனி ரொம்ப அட்டாக்ச்சுடா நார்மலாவே பேச ஆரம்மிச்சிருவா நல்ல அடாவடி பயங்கர அடாவடியாதா இருக் க போது நெனைக்கிறே இனி உள்ள அம் எ சமாளிக்கே நம்மளுக்குதா கஷ்டமா இருக்குமா இருக்கு
ஆமா அவ சொல்றதா நம்ம கேக்ற மாரி இருக்குமா இருக்கு
ஏற்கனவே இந்த குட்டீஸ் வந்து அத சொல்லிக்குலா வந்த போய் அந்த பிள்ளைங்களே பயங்கரொ அ நார்மலா கரிஷ் கரிஷ் கிரிஷ்னு ஒருத்தர் ருப்பாங்கள்ளா ப வந்த போது அது வந்து எப்டிருக்கூனா வருவாங்க வெளாட் டுவாங்க இந்த மாரி நம்ம போட்டு உருட்டி எடுத்துருவாங்க ஒரு நிமிஷ நம்மள அமைதியா இருக்க விட மாட்டாங்க அப்டி நம்மள எனங்கேஜ்டா வச்சிப்பாங்க ஆ அதுவே அப்போ என்னடா இந்தளவுக்கு சேட்ட பண்றாங்களன்ட்ரு அதுக்கப்றோ இந்த பேக்சைன்னா பாத்தப்போ அவெல்லா நம்மள வருஷத்துக் ஒரு நாள் தா பாக்குறோ அந்த மாரி பாக்கும் போதே அவை நம்மள அப்டி ஞாபகோ வச்சுட்டு நம்மள எப்போ வந்தீங்க எனக்கு
சீ எனக்கு என்னன்னா அந்த பைய என்ன ஆசையா சித்தி சித்தின் உயிர் போவ கூப்ட்டா எனக்கு வந்து நம்ம தான்டா சித்தி நாந்தாண்டா சித் திங்கிறது மண்டைக்கு ஒரைக்கவேல்ல
ஆ ஆனா அனந்த் சாரு எத்தன ஒன் இயர்க்கு ஒன் டைமோ டூ டைமோ தா பாக்குறோ ஆனாலுமே நம்மள நல்லா ஞாபகோ வச்சுட்டு அதுக்கேத்தாப்புலே பேசுறால்லா
ஆமா இவ மட்டு என்ன கொறைஞ்சவளா கூப்புடு டாட்டா சொல்லு சொல்ல முடியாது முத்தோ குடு சொல்ல முடியாது அத செய் முடியாது இத செய் முடியாது அஞ்சு அத எடுத்துட்டு வாமா அ நா எடுத்துட்டு வரே
அடுத்து நா மிஸ் பாக்க மிஸ் பண்ட்டே தெரிமா ஏனா நா வந்து தேஜுகிட்ட இத ஃபீல் பண்ணே அனுப்டி பண்றப்போ எனக்கு அது அவ்ளோ சந்தோஷமாந்த்ச்சி பா நம்ம பிள்ளைங்க இவ்ளோ மெச் சூடா வளர்றாங்ளே இவ்ளோ பொறுப்பா வளர்றாங்
பாக்குற நீ கவனிச்சியா அவ வந்து நம்மள சொல்ல முடியன் வெட்டிட்டு போல பாத்துக்கிட்டே இருக்கா நீ திருப்பி திருப்பி கேளு நா சொல்ல மாட் ட்டே அப்டிங்கிற மாரி
அதுல ஒரு எண்டர்டைமெண்ட் அவ்ளதா
ஆ நம்மள வச்சு அவ இப்பவே நக்கல் பண்ணிட்ருக்கா
ம் அப்போ இவம் பேசினதே எனக்கு இப்ப வரைக்குமே அப்டி இருக்கூ அதுனால இப்போ அவன வெளாடுறத பாத்தா அப்டிதா இருக்கு இனி அப்போ இவுங்கள நம ரெகுலரா பாக்க ஆரம்பிச்சா இவுங்களு இப்பிடித்தா வெளாடுவாரு அப்ப எல்லாத்தையு நம்ம சமாளிக்கிறது கஷ்டோ இப்ப எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலுமே எல்லாரு வர்றப்ப எல்லாத்தையு நம் மேனேஜ்
அத அவுங்கவுங்க யா யார் வந்து மிஸ்ஸினோ யார் ப்ராடக்ட்ஸன் வந்து நடத்துனாங்களோ மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்களே பாத்துப்பாங்கப்பா
ம்
நம்ம வந்து ஹாய் பாய் சொல்றதோட நிறுத் திர்ணு இல்லனா அன்னைக்கி நம்மள வந்து பிழிஞ்சு எடுத்துடுவாய்ங்க இதை யார் ல்லா வாய்ப்பில்ல தெரிமா இவா இவா வந்து கெடப்பா தேஜு வந்து கெடப்பா வேற யாரு வந்து கெடப்பா வேற யாரூ நமட்ட ரொம்ப வரமாட்டாங்க ஆ ப்ராஸ்டின் செர்லினுருவாங்க
ஆ வேற ஹரிஷ் கிஷோர் அவுங்க கொஞ்ச வளந்து மெச்சூர்
ஆமா ஹலிஸ் கிஷோ வளந்ததுனால அவ கேக்குறதுலா நம்ம குடுத்தாலு குடுக்கலனாலு அவ புடிங்கிட்டு போயிருவா து வேற இவுங்கள வந்து சாக்லேட் குடுத்து ஏமாத்திர்லா
ம் அப்டிதா ஏமாத்துற வேற ஆப்ஷன் கெடையாது இல்ல அது இல்லாம என்ன போக்கஸ் பண்ண மாட்டாங்கப்பா உங்கள தா போக்கஸ்
ஆ நான்தா வரையற்ல நான்தா சிக்குவே இவா இங்கருந்து எடி என்னடி அவளுக்கு தண்ணி குடுத்தாயாடி அவளுக்கு ஜூஸ் குடுத்
ம்